ஹலோ
ஆ வணக்கம் தோழி ஆ கேக்குது தோழி
செரிங்க தோழி ஆ தெளிவா கேக்குதுங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழி நமக்கு வீட்டுல இருக்கும் போது செரி இல்ல சில சமயங்கள்ல நம்ம வெளிய போம்போதோ செரி இல்ல வந்து வீட்டுக்கு முன்னாடியே கூட பக்கத்து வீட்டுல எதாவது ஒரு வேலைபாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்டின்ன ட்ரில்லிங் மிசின்னு அப்பறோ வந்துட்டு இந்த ஃபோர் போடுறக்கான மிசின்னு அந்த மாரிலா கொண்டு வந்து ஒரே எறைச்சல் சத்தமா நமக்கு இருக்கூ அத வந்து நம்மளால கேட்கவே முடியாது நம்ம அத கேட்க கூடாதுங்கிறதுக்காக கதவு பூட்றதாகட்டும் அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அ ரொம்ப கொஞ்சோ சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு பாத்தீங்கன்னா பால் பாத்ரம் அப்டிங்கிற ஒரு இது வந்து இருக்கும் பால் குக்கர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம பால் ஊத்தி வச்சுட்டோ அப்டின்னா அது நம்ம எப்டி குக்கர்ல வந்து விசில் வருது இது வந்து ப எ அதே மாதிரி பால பொங்காம பாத்துட்டு எப்போ பால் வந்து ப நல்ல காங்சிருச்சினு தெரியுதோ அப்போ வந்து ஒரு விசில் சத்தோ வரு அந்த விசில் சத்தோ கேட்டாலே நமக்கு காது அப்புடி ஒரு எரைச்சலா இருக்கும் தோழி இந்த மாரி நெறைய ஒரு சத்தங்கள் கேட்ட நமக்கு வந்து பிடிக்காது சிலவங்களுக்கு கொழந்த அழுகுறது எனக்குமே வந்து குழந்தை அழகுற சத்தம் அதெல்லா வந்து பிடிக்காது அந்த மாரி இதுல வந்து நம்ம எப்புடி வந்து ஒரு ஆ அந்த சத்தோ கேட்டாலு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு எரைச்சல் ஆகாம இருக்குறதுக்கு அஹ அந்த மாரி இருக்குறது வந்து என்ன பண்ணலாம்னு நெனக்கிறீங்க தோழி ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏ கணவருக்குமே வந்து நா மெல்லமா தா பேசுவே ஆனா நா சத்தமா பேசுறே அப்டின்னா வந்து அவருக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி நா வந்து மெல்லமா பேஸ்னாலுமே சத்தமா கேக்குதுன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு ஏ கத்தி பேசுற கத்தி பேசுறேன்னு அதனாலயே பெரும்பாலும் எனக்கும் அவருக்கும் வந்து நடுவுல சண்ட வரும் அந்த மாரி இருக்கோ அவரு வந்து அது ஒரு இதாவே பாக்குறாரு ஏ கத்தி பேசுறீங்க எல்லாரு அவுங்க அவுங்க அம்மாவே அப்டிதா சொல்லுவாரு ஏ கத்தி பேசுற கத்தி பேசுறனு அந்த மாதிரி அ ஏ அந்த மாதிரி அவுங்களுக்கு தோணுது அவருக்கு ரொம்ப அந்த மாரி பேசுறது கேட்டாலே ஒரு கொ தலவலி ஒரு மாரில்லா ஆகுது ஏ அது வந்து அந்த இதுலயே இருந்து அந் து ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் ஒர்க் அந்த மாரிதா பாப்பாரு அப்ப எப்பவுமே அந் சத்தமும் எறைச்சலும் இருந்துகிட்டேதா இருக்கூ அது கேட்டு கேட்டு அவுங்களுக்கு பரிச்சியமாயிருச்சா எந்த மாரி தோழி உங்களுக்கு எதாவது அந்த அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு எந்த ஒலி கேட்டா பிடிக்காது அத பத்தி சொல்ல முடியுமா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்பறம் எனக்கும் என்னோட லைஃப்லயும் வந்துட்டு அதே மாரி ஒரு சிட்டுவேஷன் நானு ஆ அனுபவிச்சிட்டு இருக்கே அப்டின்னு சொல்லா என்னோட கணவரும் அதே மாதிரிதா ரொம்ப அ நார்மலாதா பேசுவோம் இருந்தாலுமே அது வந்துட்டு எதோ ரொம்ப கத்தி பேசுற மாதிரி அவுங்களுக்கு ஃபீல் ஆகும் அது ஏன்னே தெரியல ஏன்னா அவுங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆ ஏன்னா வந்து அவுங்க வீட்டுல யாருமே பேச மாட்டாங்க அவுங்க அம்மாவு செரி ரொம்ப மெல்லமாதா பேசுவாங்க அவுங்க அப்பா பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு சூழ்நிலையில அவுங்க வளர்ந்துருக்காங்க அதனால அவுங்க பேசுறதுமே வந்துட்டு டு ஒரு ரெண்டு தடவ நம்ம கேக்குற மாதிரி இருக்கும் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவ இல்ல ரெண்டு தடவையோ கேக்குற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டா தடவை கேக்கும்போது நாம ஒரு தடவதா என்னால சொல்ல முடியும் இன்னொரு தடவலா சொல்ல முடியாது அப்டின்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நா வந்து எங்க வீட்டுல எப் எப்டினா வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்து எதா இருந்தாலு ஓப்பனா வாய தொறந்து நல்லா கத்தி பேசி அந்த விஷயத்த வந்துட்டு அப்பவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுருவோ அந்த மாதிரிதா வந்துட்டு நாங்க என்னோட நா லைஃப்ல வந்துட்டு பழகிருக்கே அப்டின்னு சொல்லா அதனால வந்துட்டு என்னோட வாய்ஸே வந்து கொஞ்ச சத்தமாவே தா இருக்கூ நானும் என்னதா வந்துட்டு நா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச மெல்லமா பேசணும்னு ட்ரை பண்ணாலுமே என்னோட வாய்ஸே அந்த மாதிரி இருக்கற்னால கொஞ்சோ கசத் க சத்தமாவதா பேசி அந்த மாதிரி பேசுற மாரி இருக்கும் அது வந்துட்டு அவுங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது என்ன அப்டினே அப்டி இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கூ என்னடா இது நம்ம நார்மலா தான பேசணு இருந்தாலுமே அவுங்களுக்கு பிடிக்கலேன்னு சொல்றாங்கள இதுக்கு மேல நம்மள நம்ம இதுக்குமா இதுக்கு பதினைந்து வருடங்கள் ஆயிருந்தாலுமே நா வந்துட்டு இதுக்காக செரி ஓகே நம்ம மெல்லமா பேசணு அப்டின்றதுக்காக என்னோட கேரக்ட்ரையே நா மாத்திக்கிட்டு கொஞ்சோ மெல்லமா பேசுறதுக்காக இல்ல ஒரு சில விஷயங்கள் செரி நம்ம பேசவே வேண்டா சைலண்டா இருந்துக்கலா அப்டின்னு கூட என்ன நான் மாத்திக்க ட்ரை பண்ணி மாத்திக்கிட்டிருக்கே அப்டின்னு சொல்லலா ஏன்னா வந்து து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம நம்ம செய்றது அவுங்களுக்கு புடிக்கல அப்புடின்னு இருக்கும் போது அந்த விஷயங்கள நம்ம நாம மா அவுங்க மாத்திக்க மாட்டாங்க கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பிரச்சனை வராம இருக்கணு அப்டின்னா நம்மள நம்ம மாத்திக்கிட்டு நம்ம அந்த விஷயத்த வந்து தவிர்த்துட்டு நம்ம அந்த கடந்து போறதுதா கரெக்டா இருக்கூ அப்டின்னு நெனக்குறே அதனால வந்துட்டு நா முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சோ மெல்லமா பேசி அந்த மாதிரி வந்துட்டு பழகிட்டு வரே அப்டின்னு சொல்லலா இன்னுமே கூட பழகிட்டு இருக்கே என்னோட பையனுக்கு அதேதா சொல்லுவே கொஞ்சோ மெல்லமா பேசு கொஞ்சோ கத்தி பேசாத அப்டின்னு ஏன்னா வேற வழி இல்ல இல்லையா ஒரு ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வீட்டுல வளர்ந்துருக்காங்க அவுங்க வீட்டு சூழ்நிலை அவுங்க வீட்டு கூட இருக்குற மனிதர்கள் எப்டி இருந்தாங்களோ அதுக்கேத்த மாரிதா அவுங்க இருப்பாங்க அவுங்கள போயிட்டு நம்ம மாத்திக்கோன்னு சொல்ல முடியாது கத்தி பேசுன்னு சொல்ல முடியாது நம்ம வந்துட்டு அதுக்கேத்த மாரி லைஃப்ப ஓட் டனும்னா அப்டியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா அப்டின்னு தா நெனக்கிறே இப்போ வந்துட்டு ஒரு கொழந்தை அழற சத்தம் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு மாரி இதா இருக்கு அப்டின்னு சொல்றீங்கன்னா வந்துட்டு என்ன பொறுத்தக்கு எப்டின்னா வந்து ம் அந்த ஒரு கொழந்தை அழற சத்தம் வந்துட்டு நம்ம நமக் க்குனு ஒரு கொழந்தை வரப்போ வந்துட்டு அது நமக்கு புடிக்க ஆரம்மிச்சுரும் அப்டிதா வந்துட்டு நா நெனப்பே நமக்கு வந்துட்டு இப்ப ஒரு கொழந்தை இல்ல நம்ம ஒரு ஆ இப்பதா ம அ ரிசெண்ட்டா ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அந்த மாரி டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு கொழந்தையலா வந்துட்டு வளர்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இரு கும் இதே ஒரு அக்காக்கோ ஒரு அண்ணாக்கோ வந்துட்டு நம்ம கூட இருக்கும் போது ஒரு குழந்தை பிறக்குது அப்டின்னா அவுங்கள வந்துட்டு நம்ம பாத்துக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த குழந்தை நம்ம வீட்லேயே வளரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நீங்க அந்த கொழந்தை வந்துட்டு வளறத வந்துட்டு கொ கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்தாலு அதுக்கப்பறோ உங்களுக்கு புடிக் ஆரம்பிச்சிரு ஐயோ நம்ம வீட்டு கொழந்த நம்ம கொழந்த அப்டின்ற மாரி ரொம்ப ஆசை ஜாஸ்தியா ஆகாது வந்துட்டு அந்த அழறத வந்துட்டு உங்களுக்கு பெருசா தெரியாது ஐயோ அந்த விஷயத்துக்காக அழறதே அத நம்ம எப்டி செரி பண்ணி அந்த கொழந்தைய வந்துட்டு அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வர்ற அப்புடிதா நம்ம யோசிப்போமே தவர அந்த ந்த விஷயம் வந்துட்டு நம்ம கஷ்டமா இருக்க நீங்க பாத்தீங்கென்னா தெரியு நெறைய பேர் சொல்லி கேட்டுருப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணும் போது இல்ல ஒரு ஏரோப்ளைன்ல வந்துட்டு ஃப்லைட்ல ட்ராவெல் பண்ணும் போது கொழந்தை அழுதா வந்துட்டு ஒரு சிலர் வந்து காத மூடிகிட்டு ஒரு மாரி அ ஒரு மாரி இரிடேட் ஆகுற மாரி அந்த விஷயத் வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதாவது அவுங்க வந்துட்டு வளர்ந்த சூழ்நிலை அப்டி இருக்கலாம் மே பி கூட கொழந்தை வந்துட்டு அந்த வளர்ந்ததெல்லாம் பாக்காம இருந்துருக்கலா அதனால வந்து அவுங்களுக்கு வந்துட்டு அது கஷ்டமா இருக்கு அப்டினு சொல்லிட்டு நா நெனைக்கிறே அதே மாதிரிதா இப்ப எதாவது வந்து இப்ப நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோ இல்ல ஒரு வீட்ல இருக்கோ அப்டினா பக்கத்து வீட்ல ஒரு ட்ரில்லிங் மிஷினோ ஒரு சில விஷயங்கள வந்துட்டு நம்ம அவாய்டே பண்ண முடியாது அவுங்க வீட்ல வந்துட்டு ஒரு டிரில்லிங் மிஷின் போடும் போது நம்ம எப்டி அட்ஜஸ் பண்ணிட்டு போகணுமோ அது வந்துட்டு நமக்கு பிடிக்கலனா கூட கொஞ்சோ அட்ஜெஸ் பண்ணி போகணுமா அதே மாதிரி நம்ம வீட்லயும் அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இப்ப வந்துட்டு எதாவது ஒரு ஓட்ட போடலா இப்ப எதாது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வீட்லயும் வரலா அப்போ வந்துட்டு அதே ட்ரில்லிங் மெஷின் நம்ம வீட்லையும் போடும் போது அவுங்களுக்கு எரிச்சல தானே வரு ஆனா வந்துட்டு அத வந்து வெளிய காட்டிக்க மாட்டாங்க ஒரு மனிதர்களுனு இருந்தா ஒரு சில விஷயங்கள வந்துட்டு கூட இருக்குறவங்க கூட பக்கத்துல வீட்லயோ இல்ல நம்ம வீட்லயே இருக்குறவங்க கூடையோ ஒரு சில விஷயங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அத கடந்து போகுறது அப்டின்ற தா நம்ம பாக்கணு அத வந்துட்டு ஆ பிடிக்கலையேனு சொல்ட்டு நம்ம தலவலி வருதுனு சொல்லிட்டு அத அப்ட அத பத்தியே யோசிச்சு கிட்டு ரொம்ப நம்ம இன்னு மேலும் மேலும் வந்துட்டு அத பத்தி யோசிட்டு டென்சன் ஆய்டு இருந்தா நம்ம ஒடம்புதா நம்ம கெடுத்துக்கிற மாரி ஆய்டு சோ அத வந்துட்டு நம்ம வந்து செரி பரவால்ல அ லைஃப் கோஷோ இல்லேன்னு சொல்லுவாங்கள்ளயா அந்த மாதிரி வந்துட்டு பரவால பரவால அப்டினு சொல்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு அப்டினு நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி நீங்க ரொம்ப செரியா சொன்னீங்க நீங்க எந்த ஒரு சிக்கல வந்து எதிர்கொள்றீங்களோ அதே சிக்கல்தா வந்துட்டு நானும் எதிர்கொள்றே அ ஆனா எங்க வீட் வந்து எங்க அத்தையும் செரி எங்க மாமாவும் செ செரி மாமா வந்து அ திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கனா ரொம்ப வந்துட்டு ஒரு கத்தி பேசு கூடிய ஆழத் கத்தி தீர்க்கக் கூடிய அந்த ஆள் மாதிரி அ இப்பவு இப்ப வரைக்கு அப்புடிதா அதோட பாதிப்போ என்னமோ தெரியில வந்துட்டு என்னோட கணவர் வந்து அதனால மெல்லமா பேசு மெல்லமா பேசு சொல்றாரோ என்னமோ அதே மாரி வந்துட்டு பாத்தீங்கனா அவுங்க வீட்டுக்கு அருகாமையிலே இருக்குறவங்களா வந்து பாத்தீங்கனா அவுங்க வீடு ஒரு காம்மவுண்ட் வீடுங்குறனால ஹ அங்க அமைதியாதா இருக்கு எப்போவுமே ஒரு ஒரு பில்டிங் கட்டுற சத்தமோ எந்த சத்தமோ கேட்காது அங்க நம்ம மெல்லமா பேசுனாலே கொஞ்சோ சத்தமாதா கேக் கேக்கூ அதுக்கு அதுனாலே எங்களுக்கு ஒரு பெரும்பாலும் வந்து சண்டைகள் வந்து நடக்கும் ஆனா எங்க வீட்டுக்கு வந்து நா அதே மாரி தா எங்க அம்மா கிட்ட கத்தி பேசுவே எங்க அம் அம்மாவ திட்டுவே எல்லாமே பண்ணுவே ஆனா எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அமைதியா தா இருப்பாரு ஏ அப்டினா எங்க வீடு வந்து தனி வீடு தா எங்க வீட்ல எங்க இருக்கிற நாங்க இருக்கிற தெருவுல வந்து யாருமே யாரையு கண்டுக்க மாட்டாங்க எல்லா அவங்க அவங்க வேலைய தா பாப்பாங்க அந்த மாரிதா தோளி இருக்கு ஆ அப்ப அவங்க வீட்லயு வந்து பாத்தீங்கனா அவங்க எல்லாருமே வந்து பொலம்பு வாங்க நா அமைதிய தா பேசுறே இவ ஏ கத்தி பேசற சொல்லி என்ன திட்டுறான்னு சொல்லி எல்லாருமே திட்டுவாங்க அப்ப வந்து இவுரு மட்டுந்தா வந்துட்டு ம இவுரு பேசுறது வந்து பாத்திங்கனா மெல்லமா பேசு வேர எனக்கு ஒண்ணமே கேக்காது பாதி வார்த்த பேசிட்டு பாதி வார்த்த மு முழுங்குற மாரி இருக்கு அப்ப நமக்கு என்ன புரியு அப்ப நா கேப்பே இன்னொருவாட்டி சொல்லுங்க புரியல பு ரியலன்னா எ என்ன நீ கேட்டுகிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அதையு வந்துட்டு அவரு சொல்லுவாரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லுவாரு திருப்பி திருப்பி ஆனா அவரு முன்னாடி வந்து நா மெல்லமா தா பேசுனு அவரே வந்து என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டாரு நீ வந்து மத் மத்தவங்க கிட்ட வந்து நம்ப சந்தோஷமா இருந்தா அத வெளிப்படுத்துறக்காக சிரிச்சுட்டு கொஞ்சோ கத்தி நம்ப பேசுவோம் இல்லைங்களா அத நம் இயல்பு ஆனா வந்துட்டு அவர் அத கூட என்ன சொல்லுவாரு அப்டினா நீ மத்தவங்க கிட் கிட்ட வந்துட்டு நீ அப்டி வந்து நல்லா ஜாலியா பேசிக்கோ கத்தி பேசிக்கோ ஆனா என்கிட்ட வந்து நீ இப்டி வந்து பேச கூடாது அப்பிடினு சொல்லி சொல்லுவாங்க தோளி
கரெக்டா சொன்னீங்க எனக்கு அதேதா நானு அனுபவிச்சுட்டுக் அந்த மாதிரி உங்களுக்காவது இப்பதா வந்துட்டு நீங்க அதனால இப்ப என்ன ஆகுது என்னோட நா என்னோட கேரக்டரே நா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்டினு சொல்லலா இதுவே என எனக்கு மேரேஜ்கு முன்னாடினா ஒரு விஷியோ எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா அத அப்டியே கத்தி ஒரு மாரி ரொம்ப அப்டியே நா வெளிப்படுத்துவே ரொம்ப சந்தோஷப்படுவே எல்லாமே வந்துட்டு எங்க வீட்ல இருக் க்கும்போது அத வந்துட்டு பெரிய விஷியமா எடுத்துக்க மாட்டாங்க ஓ ம்ச் நார்மலா அத வந்துட்டு நம்ம டீல் பண்ணுவோ அம்மா அப்பா எல்லா அக்கா அந்த மாதிரி வந்து ஆ எங்க வீட்ல நார்மலா இருக்கு பட் அதே வந்துட்டு நம்ப இங்க இருக்கும் போது வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நா வந்து கத்தி வெளிப்படுத்தும் போது ரொம்ப எக்ஸைட் ஆகும் போது அது வந்து ம்ச் என்னது இது இப்பிடி வந்து இது பண்றாங்க அப்டின்ற மாதிரி ஒரு காற்று அவங்க வந்துட்டு அத ரியாக்ஷன் கொடுக்கும் போது நமக்கு என்ன தோணு ஐயோ அப்டியே நம்ம வந்துட்டு இ ஏ ரொம்போ எக்ஸைட் ஆயிட்டோமோ அப்டினு சொல்ட்டு என்ன நானே வந்துட்டு ரொம்ப சப்ரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப அப்டியே அடக்கி வாசிச்சு கு வாசிக்கிறது அப்டின்ற மாரி ரொம்ப சைலண்ட் ஆயிட்டு ஆயிட்டு இப்ப என்னோட கேரக்டரே வந்துட்டு எனக்கு மாறிடுச்சு அப்டினு சில டைம் நா யோசிப்பே என்னடா இது நம்மளோட கேரக்டரே மாறிடுச்சு நம்ம இப்டி இருக்க மாட்டோமே அப்டின்னு ஏன்னா வந்துட்டு அது மாறிடுச்சு வேற வழி இல்ல அப்டின்ற மாரி எனக்கு அப்பிடியே டோட்டலாவே நா மாறி ட்டே அப்டினு சொல்வே ஆனா வந்துட்டு என்னோட ரியல் இது வந்துட்டு இது கெடையாது அப்டிதா நா சொல்லவே
கண்டிப்பா ஆமாங்க தோளி ஏனா ஒருத்தருக்காக வந்து நம்ம மாத் மாத்தி மாத்தி நம்மளோட இதையே மாத்திறோமில்லேங்களா சரிங்க தோளி இன்னொரு தொடர்புல கண்டிப்பா இத பத்தி நம்ம விரிவா பேசலாம் நன்றிங்க தோளி நன்றி